ஹலோ
ஹலோ சொல்லுங்க நல்லாருக்கீங்ளா
நல்லா இருக்கேங் சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கறேங்க வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்களா
ஆ எல்லாரு சௌக்கியோ ஒங்க வீட்ல எல்லா நல்லார்க்காங்களா
ஆ எங்க வீட்லயு எல்லாரு நல்லாருக்காங்க
ஓகே ஓகே நைட்டு சாப்டாச்சுங்ளா
இல்லைங்க இனிமேல் தா சாப்படனு நீங்க சாப்பிட்டீங்ளா
நானே இனிமேல் தா சாப்புட்னுங்க
அப்டிங்களா இங்க வந்துட்டு நா வந்து மத்தியானோ சாப்பிட்டே ஆ பின்ன நைட் நைட் வீட்க்கு வந்துட்டு சேரி சாப்பாடு இருக்கு பிளஸ் கொஞ்சோ கத்ரிக்கா கொழம்பு இருக்குங்ளா சாப்ட்டுக்லா இப்ப டைம் ஆயிட்டு இல்லேல கொஞ்ச நேர கழிஞ்சு சாப்ட்டுக்லானு விட்டுட்டேங்க
ஓகே ஓகே ஒங்ளுக்கு சமையல்லா தெரிமா ஓரளவுக்கு
ஆ சமையல்லா நல்லா சமப்பே நா அதெல்லா பிரச்சனையே இல்ல
ஓ சூப்பர் சூப்பர் எனக்கு நார்மலா இருக்கறததெல்லா சமைக்க தெரியு ஆனா இந்த கேக்கு இந்த மாரி இருக்கறதெல்லா வந்து எனக்கு இந்த வெரைட்டியா ஃபுட் எல்லா தெரியாது இது பண்றதெல்லா எனக்கு அவ்ளோ எனக்கு இன்ட்ரெஸ்டு கெடையாது நீங்க இந்த கேக்கு பத்திலா இதெல்லா பண்ணுவீங்ளா அத பத்தி அப்டி கொஞ்சோ சொல்றீங்ளா
ஓ கேக் எல்லா நல்லா நல்லா செய்வே அதாது நா வந்துட்டு சோஷியல் மீடியால பாத்து தா சமைக்க இது பண்ணே ஃபர்ஸ்ட்டு ஆல்ரெடி எனக்கு அதுல வந்து நம்பிக் கே இல்ல இது வந்து எப்டியா இருந்தாலு வராது அப்பிடிங்கற மாரிதா நெனைச்சோ ஆனா ஃபர்ஸ்ட் ஃப்ஸ்ட் டைம் பண்றப்ப ந ல்ல ரிசல்ட் எங்ளுக்கு கெடைச்சது
ஒ நீங்க மட்டு ட்ரை பண்ணீங்ளா இல்ல ஒங்க ரிலேட்டிவ்ஸ் அந்த மாரி யாராது சேந்து ட்ரை பண்ணீங்களா
இல்ல இல்ல நானு என்னோட சிஸ்டரு தா சே இது செஞ் சேந்து செஞ்சோ
ஓகே ஓகே
அது ஆ மொதல வந்துட்டு நாங்க போய் ஓரியோ பிஸ்கெட் போய் வாங்கணு ஒரு அஞ்சண்ண வாங்கனோங்க
ஓரியோ பிஸ்கெட் அதுக்குள்ள கிரீம் மாதிரி ரி இருக்குல்லங்க ஓரியோல அது எப்புடி பண்ணுவீங்க அது எலே எடுத்தர்ணுமா
நாங்க என்ன பண்ணுவோன்னா அந்த ஓரியோ பிஸ்கெட்ல வந்துட்டு கிரீம்ம ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு தனி னியா எடுக்குறோமா இல்லங்க தனி கிரீமெல்லா தனியா எடுத்து வச் ச்சிருவோ அ பிளஸ் வந்துட்டு என் தங்கச்சிக்கு வந்து கிரீம் சுத்தமா புடிக்காதுங்க
ஒ
அதனால அவ வந்து கிரீமெல்லா எடுத்துட்டு வெறு பிஸ்கெட்ட மட்டு நல்லா மிக்சில போட்டு நல்லா பவுடர் மாரி பண்ணிக்குவாங்க பண்ணிட்டு அதுல வந்து ஒ இப்ப வந்து ஒரு டம்ளர் பாலு ஒரு பெரிய டம்ளர் இருக்குவல்லங்க அப்ப அதுல அதுல ஒரு டம்ளர் பால் ஊத்தி நல்லா அ பேக்கிங் சோடா இருக்குமல்லங்
ஆமா
பேக்கிங் சோடா கொஞ்சோ போட்டு நல்லா கலக்கணுங்க நல்லா அந்த கன்சஸ்டி வர வெரிக்கி கலக்கிட் டே இருக்கணுங்க கலக்கிட்டு ஒரு இதுல ஒரு குண்டா எடுத்து சும்மா ஒட்டாம இருக்குறக்கு வேண்டி ந நாங்க வந்து நெ ய் எது வேணாலு தடவிக் கு தேங்காயெண்ண தான பட்டரு எது வேணாலு ம் எது வேணாலு ஒட்டாம இருக்க பண்ணிட்டு அதுல அது ஒ நம்ம எதுப் ஒ பண்ணி வெச்சி மிக்ஸ் பண்ணி வெச்சத அதுல ஊத்தனுங்க ஊத்தியும் போட்டு அ இப்போ வந்து பெரிய குண்டால்லா வந்து இட்லி குண்டால்லே எல்லா வந்து சுடுதண்ணி எப்படி இட்லி வேகவெக்கற தண்ணி ஊத்தி வெப் போ அதே மாதிரி தண்ணி ஊத்திட்டு கீழ வந்துட்டு நம்ம அ சட்டி எல்லா கறியால்லா ஆகாமருக்கக்கு வேண்டி நம்ம வெப்பம்மல்ல கீழ அது பேர் டக்குன்னு வரமாட்டிங் ஸ்டாண்டு மாரி கீழ இருக்குமல்லங்
ஓகே ஓகே
இருப்போடியான் இந்த மாரி என்னம்மோ சொல்லுவாங்க அப்போ அத வந்து உள்ள வெஷ்ட்டு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி அதுல ஊத்தி வெஷ்டும்ணா அதைய தூக்கி வெஷ்ட்டு மூடி வெச்சி கரெக்டா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தாங்க பதினஞ்சி மினிட்டுங்க அது பதினஞ்சி மினிட்டு் வெரைக்கு அதுல விட்டுட்டு பின்ன எடுத்துட்டு ஏதாச்சி இந்த எப்படி சொல்றது ஏதாச்சி நம்ம அ குத்தி பாக்கணு இப்ப எப்படி சொல்றது சின்னதா ஏதாச்சி ம அ அ ஆமாங்க அத வச்சுங் குடி குத்தி பாக்கல குத்தி பாக்குறப்ப உங்களுக்கு அது எதுவுமே ஒட்டாம நல்ல ட்ரைய வந்துச்சின்னா கேக் ரெடினு அர்த்தங்க
இன்னு கேக் பண்றது இவ்ளோ ஈசிங்களா
ஆமாங்க நாங்க இவ்ளோதா சிம்பிளா தா செய்வோ எங்களுக்கு கிரீம் மா அதுக்கு புடி என் சிஸ்டருக்கு அவ்ளோக்கு ஸ்வீட் சாகாதுங்களா அப்ப நாங்க இது செஞ்சி கொடுப்போங்க சூப்பரா இருக்குங்க
ஒ அதனாலத் இவ்ளோ ஒரு எக்ஸைட்மெண்டோட சொல்றீங்களோ
ஆமாங்க எங்க வீட் டுல எங்க பாட்டிக்குல்லா சுகர்ருக்கு ஆனா வந்துட்டு இது அவங்க சாப்புற்றப்போ சுகரே இதுல இல்ல நல்லாருக்கு அப்டின் சொல்லி அவுங்களே ரெண்டு மூணு பீஸ் நெறைய எடுத்து சாப்ட்டாங்கன்னா பாத்துக்கங்ளே
ஒ நீங்க சொன்ன ஒட்னே எனக்கே ஒரு ஆச வருதுங்க
கண்டிப்பா செஞ்சி பாருங்க நல்லாரு நல்லாருக்கோ சூப்
ஓகே அஞ்சு அஞ்சு பேக்கெட்னா எப் ப்டிங்க எத்தன் ரூபா பாக்கெட்டு
நாங்க பத்து ரூபா பேக்கெட் தா வாங்குனோ உங்குள்கு அதுலயே பிஸ்கெட் பொடியு உங்குள்கு பிஸ்கெட்ட வந்து நீங்க பொடி பண்ணீங்னா அது கொஞ்ச நறையாவு கெடைக்கூ அது போக நீங்க பாலூ ஊத்தி மிக்ஸ் பண்றங்காட்டிக்கி உங்குளுக்கு ஒரு எப்டி சொல்றது ஒரு சின்ன குண்டா கை குண்டா அளவுக்கு உங்குளுக்கு கேக் கு அதுக்கு மேலேயே உங்குளுக்கு வந்துரூ
ஓஹோ இது கண்டிப்பா ட்ரை பண்றேங்க
கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த பேக்கிங் சோடா வந்துட் டு அந்த ட்ர இந்த பூரி மாரி வருதுல்ல உங்குளுக்கு அதுக்கு வேண்டிதா பேக்கிங் சோடா போடுது பேக்கிங் சோடா கொஞ்சமா மேலாப்ல லைட் டா தூவம்னா போது ரொம்ப போட வேண்டா கொஞ்சமா போடுங்க
ஓகே ஓகே ஒரே ஒரு டம்ளர் பால் போதுமா
ஒரு டம்ளர் ஊத்துனா போது அஞ்சு பிஸ்கெட்டுக்கு நாங்க அஞ்சு பாக்கெட் பிஸ்கெட்கு நாங்க ஒரே ஒர் டம்ளர் தா
ஓஹோ எல்லா எப்டியெல்லா குக் பண்றீங்க
ஆ இது இது இந்த மார் டா பண்ணுவோ பின்ன வந்துட்டு இந்த கொழந்தே வந்துட்டு என்ன தெரியுங்ளா கொழந்தைகலா வெளியே போ இந்த கேக்கு இதெல்லா ப சாப்புர்றாங்கல்ல அந்த கேக்லேலா இப்பல்லா க்ரீம்ல ஃபுல்லா உங்குளுக்கு நறையா இது செய பண் ஆ அந்த கலர் வரக்கு வேண்டி ஆமாங்க அதுவு இந்த ரெட் ஃபாரஸ்ட்டு பிளாக் ஃபாரஸ்ட்டுங் கூடி ஓளவுக்கு ஓகேங்ளாங்க அந்த ரெட் ஃபாரஸ்ட்ல அந்த ரெட் கலர் வரதுக் வேண்டி அப் ந றைய அந்த இது அ ட்ராப்ஸ் அந்த கலர் சென்ஸ் சொல்லுவாங்கல்ல அது அவ்ளோ ஊத்தி தி ஆ அத்தன ஊத்தி கலக்குறாங்க அவுங்க ஒரு ஒரு வீடியோ பாக்குறப்போமே அவ்ளோ இதார்க்கு அவ்ளோ கண்ணுக்கு எது நமக் கண்ணுக்கு அவ்ளோ அட்ராக்டிவா அவ்ளோ இதா தெரியுதோ அதுதா நம்ளுக்கு ஆபத் தே
ஹோ ஓகே ஓகே நீங்க இது வந்து யூடியூப்ல தா பாத்துருக்கீங்க இந்த இது
ஆமாங்க இந்த மார்
உங்குளுக்கு ஓகே ஓகே உங்குளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதே நல்லா வந்துருச்சுங்களா
ஆமாங்க ஃபர்ஸ்ட் டைமே நாங் கொஞ்ச பதட்டத்லயே செஞ்சோ நல்லா வருமா வராதான் பாத்தா ஃபஸ் டைம் நல்லா வந்த்ச்சு செகண்ட் டைம் எந்தங்கச்சி என்ன பண்ட்டா அவசரத்துல தூக் மறுபடி எ எடுத்துட்டா அவசரத்துல வேகறக் முன்னாடி எடுத்துட்டா நா தா சொன்னேல்ல அது ஒழுங்கா வேக விடு அப்டின் சொல்லி திரும் மறுப்டி என்ன பண்ட்டேனா நா அத எடுத் து ஆ வெந்தது வெந்தது இருஇருஇருக்க இருக்க போக மறுப்டி அத ஒட்ட வச்சு இன்னி ஃபிஃப்டி மினிட்ஸ் ஃபிஃப்டி மி னிட்ஸ்னா ஒரு ட்வெண்டி மினிட்ஸ் ஆ கொஞ்சோ ஃபிஃப்டி மினிட்ஸ்கொர் டென் மினிட்ஸுக் கு எடுத்துட்டான் வச்சுக்கோங்ளே அந்த கேக்க அதனால வே க்ல அது கேக்கு நடுல மட்டூ ஒரு மாரி கொழ கொழன்னுர்ந்து
இப்ப அதுக்கப்றோ நீங்க திரும்பவூ அத வந்து வேக வச்சீங்களா
ஆமாங்க அஞ்சு நிமிஷோ வேகவ்ச்சே ஆனா கேக்கோட ஷேப்பு மாறி போச்சு அவ்ளோதா ஆ டேஸ்ட் வைஸ் சூப்ராந்துச்சு
ஓகே ஓகே ஆனா ஒரு சில இந்த அடியில புடிக்காம இருக்கிறக்காக இந்த இரும்பு தோஸ் சக்கல்லு அதெல்லா வெப்பாங்க நீங்க எந்த மாரி வச்சீங்க அடியில
நாங்க அடியில எதுவுமே வக்கலாதுதா நாங்க சொன்னமாச்சேதா எனக்கு டக்குன்னு கெடைக்க மாட்டேக்குது இப்ப வந்து சூடான குக்கர் நம்ம எறக்கி வெக்கிறோம்னா கீழே ஸ்டாண்டு மாரி ஒன்னுர்க் க்மேல ரவுண்டாருக்கூ ஆ அதுதா நாங் வெப்போ
ஓ அந்த மாரி வச்சுட்டீங்க ஓகே ஓகே அது வச்சன்னா ஒன்னு ஆகாதா அதுலத்தானா ஹீட் வரும்
அது வந்து எப்படின்னா சும்மா ஸ்டாண்ட் எப்படி சொல்றது அந்த குண்ட உங்களுக்கு கேக் அந்த எப்படி மிக்ஸ் பண்ணி வைக்கிறீங்கள அந்த குண்டா அந்த குண்டா வந்து நிக்கிறதுக்கு வேண்டிதான் நம்மா உள்ள வைக்கிறோ மத்தவடிக்கு வச்சோம்னா உள்ள புல்ல போயிருது வந்து ஆவியிலயே அது வேகறது இட்லி இட்லி எப்படி ஆவிலயே உங்களுக்கு வேகுது
அந்த பாத்திரம் வந்து அடியில வைக்காம அத விட கொஞ்ச மேல வைக்க அவ்வளோதான் டிபரெண்ட்டு ஓகே உள்ள ஒரு பாத்திரத்துக்குள்ள தான் நம்ம இந்த கேக் பாத்திரத்தை வைப்போம் அது ஸ்டேட்ட தண்ணிக்குள்ள வைக்காம நம்ம அந்த ஸ்டாண்ட் மேல கொஞ்ச வச்சக்கிறோ
ஆமாங்க
ஓகே ஓகே வேற என்ன கேக்கலா நீங்க இது பண்ணுவீங்க வீட்டுல
இப்பத்தக்கு நாங்க இதுதான் பண்ணிருக்கோ அப்புறம் மற்ற வடிக்க பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் தான் போடும்னு பாத்துக்கங்கலே உருளைக்கிலங்கள உருள சிப்ஸா போடாம பிரெஞ்சு பிரரைஸ்சுன்னு சொல்லி அது அ ஒரு மாதிரி செய்வோ செஞ்சு சாப்பிடுவோ உருளைக்கிழங்கு நீள நீளமா அறுத்து
அ இந்த யூடுப் வந்தது நிறைய பேர் நிறைய தெரிஞ்சுக்கிறோம் உண்மையிலயுமே
ஆமாங்க
இந்த சோசியல் மீடியா வந்து ஒரு ஒரு கெட்ட இது இது பண்ணாலுமே இன்னொரு பக்கம் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு இதால
ஆமாங்க அதுல பாத்துதான் நானு சமைக்கவே ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களே எனக்கு சமை சமையல்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு டிப்ரெண்ட் டிப்ரெண்டான டிஷ் செய்வே அதுவும் இல்லாம எங்கா வி ஆன வந் வந்துட்டு எனக்கு என்னதான் வந்து யூடுபில எவ்வளோதான் இந்த மாதிரி கொடுத்தாலும் எனக்கு இந்த அங்கன்வாடி எல்லாம் கொடுப்பாங்கள இந்த பாசிப்பயிரு கஞ்சி அது அவ்வளவு புடிக்குங்க எனக்கு அது சூப்பரா இருக்கு ஆனா வந்து என்ன அதான் நம்ம வீட்டுல வச்சாலும் எனக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கவே கிடைக்காது
அங்கன்வாடியில அது வந்து குழந்தைகளுக்கு தானே குடுப்பாங்க அங்க உங்களுக்கு எப்படி கிடைக்கு
இல்ல இல்ல அங்க வந்துட்டு எங்க பாப்பாவிட போவமா அ பக்கத்தாடி குழந்தை இருக்காங்களா அப்போ அவங்களை கூட்டிட்டு வரக்கவேன்டி போவம் அவள் என்ன பண்ணுவா அவ சாப்பிட முடியலன்னா புட்டு அவன் வந்து அவன் எப்படின்னா புட்டே வேஸ்ட் பண்ண மாட்டா அவங்க அம்மா அந்த மாதிரி சொல்லி்டுத்துருக்காங்க அதனால அவங்க அவ பிளைட்ல குடுக் இருக்கறது அவ என்ன பண்ணுவானா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இருக்கல்ல ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுல ஊத்தி வ ப்ப ஆ கி அவ எந்த புட்டுமே உங்களுக்கு வேஸ்ட் பண்ண மாட்டா அவ
ஓகே ஓகே அது வந்து நீங்க சாப்பிடறீங்க
இல்ல அவன் வந்துட்டு கொண்டு வந்து கொடுப்பா அதான் சொன்னத புட் வேஸ்ட் பண்ண மாட் ங்க அக்கா இந்தாங்க அக்கா இந்தாங்க அக்கா அப்படிபாங்களா சரி
சாப்பிட்டா நல்லாதுதான் கீழே போறதுக்கு யாரோ ஏதோ ஒரு உயிர் சாப்பிட்டுச்சு அவ்வளவுதான் முடிஞ்சது
ஆமாங்க
ஓகேப்ப ஓகே உங்களுக்கு அது கூட ரொம்ப புடிச்சிருக்கு
ஆமாங்க
சரி சரி அடுத்த காலல கனெக்ட் ஆகலாமா
ஆ சரிங்க ஆ சரி